சொல்லுமா ஆ சொல்லுமா அதா அது என்னது
சமையல்லாங்கா
மேலானந்தா நாங்க மட்டுந்தானே இருக்கோ
ம் நீங்க முன்னாடியே இங்க இருக்கும் போதே எனக்கு ஓரளவுக்கு ஒர் ஒரு ஒரு சில டிஷ் எல்லா செய்வீங்கள்ல
ஏ நா கல்யாணத்துக்கு முன்னாடியே சமப்பேந்தா
ம் அதனால உங்களுக்கு பெருஸ் சா தெர்ல நாலா கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்க மாட் டன்ல அதுக்கப்புறோ போய் சமைக்க வந்தா
கலிவேல ஃபுல்லா பாப்ப ஆனா சமையல் கட்டுக்குள்ள வரமாட்டே சொல்லிருவ
தெரியாத டிஷ்ஷே இல்ல நீங்க என்னைக்கு டிஷ் கேட்டாலு செஞ் செஞ்சு தருவே ம்
செரி ஏதாவது உன்னோட அ சிக்னேச்சர் ஐடி ஏதாவது ஒன்னு சொல்லு பாப்போ
எத்தன ஐட்டம் என்ன நாங்க எல்லாமே டேஸ்டா செய்வோ ஆட்டுக்கல்லயே ஆட்டி செய்வோ பாத்துக்கோங்க உம் நைட்டு சண்டே சண்டே பலகாரம் செய்றோம்ல சண்டே எல்லா வந்து நாங்க கந்தறப்போ வெள்ள பணியாரோ வட இது மாதிரில்லா செய்வோ அது வந்து கைலே ஆட்டி ஆ செய்வோ அது வந்து எப்டின்னா இன்னைக்கு இந்த சண்டே வட செய்வோ அடுத்த சண்டே கந்தறப்போ அடுத்த சண்டே வெள்ள பனியாரோ அது மாதிரி அதே டிஃபன் காலேல
பார்றா
சாப்ட்டுப்பாங்க பிரச்சன இருக்காது இட்லி தோசைனாதா எங்க வீட் வீட்ல இருக்குற ஆளுக்களுகெல்லா புடிக்காது இது மத்தபடி இந்த ஐட் டைம்ல்லா வந்து சாப்ட்டுப்பாங்க வட வச்சா சட்னி வெள்ள பனியாரோ சுட்னா சட்னி நீ அது மாதிரி அதயே நா எல்லாரையு சின்னவுங்களுக் இருந்து பெரியவங்க வரைக்கு எல்லாருமே சாப்ட்டுப்பாங்க
ஓ பரவால்லயே இது நல்லா இருக்கே ஆனா எப்டி கையிலயே ஆட்டுறீங்க
பழகிருச்சு கல் வந்து கொஞ்சோ சின்னதா இருக்கு
உம்
அதனால ஆட்டி செஞ்சிருவே எனக்கே இப்ப மொதல்ல எல்லா கொஞ்சோ ப்ராப்ளமா இருந்துச்சு கிரைண்ட டரு இப்ப வேற புதுசு ஒன்னு இது பண்ணிட் ட்டமா அந்த டேஸ்ட் சாப் சாப்ட்டு சாப்ட்டு இப்ப எனக்கே அது கல்லுல அரிச் சாப்பிட்டாதா நல்லா இருக்குங்கிற மாரி வந்துருச்சு
ஏ நெஜமாதா சொல்றியா அப்ப நெஜமாலே கல்லுல செஞ்சா நல்லா இருக்கா
டேஸ்ட்டா இருக்கு க்கா நாங்க நெறைய போடு ச் இப்ப எங்க ஃபேமிலி வந்து ஃபோர் மெம்பர்ஸ் ந்து அதுல வந்து அ சின்ன வொள் வொளக்குன்னு சொல்வாங்க அ டம்ளர் கிளாஸ்லப் பெரிய கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் போடுவோ போது
செரி
இந்த ஊர்ல மாரி நர் வேற பேத்துக்கு செய்ற மாரி இருக்காது இதில்ல ஃபோர் மெம்பர்ஸ் தா ஆட்டி கடகட செஞ்சிருவோ ஏனா ஆட்றக்கு மட்டு கொஞ்ச நேர ஆகு அவ்ளோதா காலைல சண்டே ந எந்து வச்சுருவே கொஞ்ச வெள்ளனவே
அதா சண்டே தானே தூங்க முடியு அன்னைக்கு வெள்ளன்ன எந்திருச்சு இத வொக்காந்
அண்ண அன்னைக் தான அவுங்க வீட்ல இருப்பாங்க பாவோ ம் அதனால பண்ணிப் பழகிட்டே ம்
அவுட்டிங்ல்லா வெளியில போவீங்களா சண்டே
ஆ போவாங்க க ரெகுலரா கெடையாது எப்போவாது இந்த ஸ்கூல்லயே அதாது குடுத்துட்டோர்றாங்கள இத பண்ணிட்டு வாங்க அத பண்ணிட்டு கரெக்ட்டா மெசேஜ் அனைக் த்த வரு அ அது அது மாரி எல்லா மிஸ் ஆயிரு கோயிலுக் அடிக்கடி போவோ எடைல எடைல மந் லீவ் ஒன்ஸ் கோவில்
ஓஓ சேரி சேரி ம்
காக இப்ப பார்க் அடிக்கடி போறோம் ம்
பரவால்ல பார்க்கு கூட்டிட்டு போனாலே கொஞ்ச ஆக்டிவா இருக்குங்க புள்ளைங்க
ம் அது எப்டி சொல்றது எங்க கொஞ்ச எங்க நாங்க கொஞ்ச ஹைப்பர் ஆக்டிவ் அது மாரி
ஏ ஹைப்பர் ஆக்டிவ்க்கு அது தேவைதா ஏ பையன் எல்லாம் வீட்டுக்குள்ள வச் சு கண்ட்ரோல்லே பண்ணவே மு முடியாது ஆனா வந்து அவனை பார்க்ல கொண்டு போய் உட்டா எங்க போறான் எங்க வரானே தெரியாது கண்ட்ரோலே நாம ஓ டி கிட்டே இருக்கான் நல்லா ஓடுறான் என்ன வேணாலு பண்றான்னு சொல்லிட்டு போய் அப்டியே ஒக்காந்துறது
சொல்லிருவீங்களா நா இந்த எடத்துல இருக்கேன் எங்க போற நாளு போயிட்டு திரும்ப அந்த எடத்
அ ஆ சின்னதுக்கு அதெல்லா எங்க புரிய போது ஏ கண்ணு எட்ன தூரத்துல இப்டி திரிய உட்டுட்டு ஒக் உக்காந்து இருக்கிறது தான் அது எங்கிட்டாது போணுச்சுன்னா எந்திச்சு பின்னாடியே போயிருவோம் ஆனா போகாது நம்ம எங்க இருக் கோண் பாத்து பின்னாடி தொரத் துல யான்னு பாத்துட்டு பின்னாடி திரும்பி திரும்பி பாத்து பாத்து நம்மளேதான் சுத் தி வரும் அது ஆனா அவன தூக்க மட்டு கூடாது பெரியவன் எப்டி தெரியுமா நா இடுப்புல உக்கார வச்சா எறங்கவே மாட்டான் நானு அவுங்களு எவ்ளோ நேரம் தூக்கி வச்சுருக்கணுமோ அவ்ளோ நேரம் தூக்கி வச்சுருக்கணு எறக்கி உட்டா எறங்கவே மாட்டான் ரெண்டு பேரும் கை மாத்தி மாத்தி தி மாத்தி மாத்தி வச்சுக்குவோம் ஆ வேற யாரிட்டயும் போகவு மாட்டான் நாங்க மட்டுந்தான் தூக்கி வச்சுருக்கணு எறக்கிவுட்டா எறங்கவும் மாட்டான் ஆனா சின்னவே இருக்கான் பார் து யாரையுமே தூக்க விடமாட்டா அவே வாட்டுக்கு தரியணு அவனத் தூக்கி கண்ட்ரோல் பண்ணி வச் ச்சிருந்தா புடிக்காது அப்பிடியே நெலி வா நெலிஞ்ச அவன தூக்கவே முடியாது தூக்கும் போத நெல ஆரம்ப ச்சிருவா மல்லு கட்டிட்டு எறங்குவா கீழ உக்காரவே மாட்டா இடுப்புலே குவாரமாட்டா ஏ எங்களுக்கு கை வழியே வந்துரு அவன தூக்கி வச்சிக்கிறனா அதனால அவன எறக்கிவுட்டுறதா பெஸ்ட் ச்சு சொல்லி அப்பிடியே எறக்கிவுட்டுருவோ எவ்வள நேரோ சுத்த முடியுமோ சுத்துவா நம்ம உக்காந்ருந்தோம்னா மட்டு வந் ந்து மடியில மடியில வந்து வந்து படுத்துட்டு படுத்துட்டு எந்திரிச்சி ஓடுவா
அப்பப்ப கொஞ்ச இது மாரி
ஆமா அப்பப்ப எனர்ஜிவுட்டற மாரி வந்து வந்து எனர்ஜி வாங்கிட்டு போவாரு நா இங்க
ங்க
சாப்பாடு பெரியவே சாப் ப்படவே மாட்டாப்பா சுத்தமா சாப்பிடமாட்டா அவன வந்து மல்லு கட் ட்டி உட்டணு இப்ப ஸ்கூல்ல எல்லா அது வண்ணி மெரட்டி இப்ப ஸ்கூலுக்கு போயி ட்டு தா குடுத்துவுடறத ஒழுங்க சாப்பற மாரி சாப்பிட்டுட்டு வர்றா எந்துக்கிட்டு ஆ ஆனா சுத்தமா மா வீட்ல வாய இரு இறுக்கி மூடிக்குவா அப்டியே வாய தொறக்கவே முடியாது அவ்வளவுக்கு இறுக்கி மூடிக்குவா கைய எடுத்தோனே அப்டியே வாய ஈன்னு சிரிப்பா மறுபடியு வ முடிச்சோம்னா மறுபடி மூடிக்குவா ரோபோ மாரி நாங்க வெளயாண்டுட்டு எப்டில்லா இருந்திருக்கோ ஒரு காலத்துல ஆனா சின்னவே அப்டி கெடயாது எது சாப்டக் கூடாதோ அதையு சேத்து சாப்டுவா
உம் அப்டித்தா இருக்கணு உம் ஒரு ஆள் அப்படி ஒரு ஆள் ரெண்டுருமே ஒரே மாரி இருந்தா
ஏ ஆனா நா ரொம்ப பயந்தே செகண்ட் பேபிக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பாடுபடுத்திட்டானே என்னால முடியாது இன்னொரு தா தாங்க முடியாது அப்டின்னு சொல்லி ரொம்ப பயந்தே ஆனா ரெண்டாவது இருக்கு இருக்கானே மொதப்புள்ள வந்து தங்க கட் ப்ரூவ் பண்ணிட்டா
இதுக்கே இப்டி சொல்ற இனி வர்றதுகல்லா அப்டி தானங் இருக்கு இப்பெல்லா சொல்லுவாங்க உங்க புள்ளேள சொன்னா இப்ப எங்க புள் உங்க பிள்ளைய அப்டி எங்க பேரம் பேத்தி அப்டி இருக்கு அப்டிங்கிற அளவுக்கு வந்து
அது உண்மதா அப்டிதா இருக்கு இருக்கு இப்ப
ச இத பாக்கும்போது அது பரவால்ல அத பாக்கும் போது இது பரவால்ல அப்டி
ட்ட ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணு ஆ இவன வச்சுக்க முடியல அது இதுன்னு பொலம்னா ஒடனே நாங்கல்லா இப்டித்தானே ஒங்களையு எல்லா வளர்த் தோ அப்டின்னு சொல்லிட்டு வந்துர்றாங்க வேமா
எல்லா அப்டித்தானே நம்மா இருந்தாலு நா நாலஞ்சு பேரா இருந்தா அவ்வளவோது அதா சொல்றாங்க அப்ப அஞ்சு பேருன்னாள வளப் தலபோ ஒரு ஆளா இருக்கவங்க
அதாஆ எது ஏதோ ஒரு ஜோக்ளா சொன்னாங்ய அ பத்து பிள்ளைல வந்து ஒர் ஓரொம்மாவா வளத்துச்சு இப்ப பத்து பேர் சேந்து ஒருப் புள்ளைய வளக் க அவ்வளோ போராடுறாய்ங்க அப்டின்னு
அப்டிதா இருக்கு
ஆமா அவ்வளோ ஆக்டிவா ஹைப்பர் ஆக்டிவா திரியுதுக
இப்ப எங்கது எப்படின்னா நீ செய் செஞ்சு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைய செஞ்சு முடிச்சிருவாரு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருன்ச்சுனா அப்டி துரு துருனு முழுசாக் கேட்டுட்டு போ மாட்டாரு அப்டியே போய் பண்ணிருவாரு அது மாரியா அந்த ஸ்ட்ரீட்லல என்னய கேட்டா யாருக்குமே தெரியாது அவ பேர் சொல்லி கேட்டாங்கன்னா எல்லா எல்லாருக் குந்தெரியு
உ
க்கத்து ஸ்ட்ரீட் வரைக்கு தெரிஞ்சிருக்குது பேரு உ நீங்க அவுங்க பாய் அவுங்க அம்மாவா அப்டின் கேக்குறாங்க என்னய
அந்த மாரி ஆயிருச்சு உ
என்னயலா தெரியல அவன வச் ச்சுதா ப்ப நரயாத்
அங்க ஃப்ரியா பிள்ளைங்கலலா வெளில விட முடியுது தா
விடலாங்கா நாங்க இருக்க நாங்க இருக்கத கொஞ்ச அவுட் சைட்ல தா இருக்கோ பட மெயினான ஏரியாலல தள்ளி தா இருக்குறோ அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல அது இவனுக்கு என்ன பாய்ஸ் கெடைக்கல பைய கெடைக்கல வெளாட பக்கத்துல அக்காவா கொஞ்சோ பெருசு பெருசா கெடச்சுருக்காங்க அதுகெல்லா இப்ப ஒரு டூ அவர்ஸ் வெளயாண்ட்டு அதுக்கப்றோ படிக்க போயிருதுக ஒன் அவர் வெளயான் நாங்க ட்வெண்டி ஃபோர் அவர்சும் வெளயாடணுமே உம் அது மாரி அதுகெல்லா ஒக்காந்து சாஃப்டா வெளயாடுறது அதுக நாங்க அப்டி கெடயாதே அந்த ஸ்ட்ரீட்ட சுத்தி வரணு ஆமா அதனால முடியாது ம் இப்பயு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வீட்ல வெளயாண்ட ஒடனே அடுத்த பக்கத்து வீடு அவுங்க வெளயாண்ட ஒடனே இவுங்க வெளயாண்ட அவுங்க கடைசியா போனா போகுதுன்னு இந்த டீ குடிக்குறதுக்கு சாப்டறதுக்கு பசி எடுத்தா மட்டு இங்குட்டு வந்துருது போவாக சண்டே அன்னைக்கி
ஓ அப்போ சண்டே சுத்தமா சாப்பிடவே வரமாட்டானா
அப்டியே வர மாட்டாங்க மேக்சிம நா அவுங்க அப்பாவோட புடிச்சு ஒக்கார வச்சுருவே ஏன்னா அவுக பக்கத்துல அப்பா இருந்தாங்கன்னா சாப்டுருவாங்க அந்த மாரி
ஓ பயோ அடிப்பாங்களோ
ஆ அடிக்கிறது லா கெடயாது
ஆ
சொல்றது அவ ரெண்டுமே பண்ணி வச்சி இருக்காரு இதுவு பண்ணுவாரு சுத்துவாக ரெண்டு பேரு அப் அப்பா புள்ள மாரி இருக்க மாட்டாக படத்துக்கு போனா இவன் தோஸ் இவ இவ ஒரு ஆளா இவ படத்துக்கு போனா தோஸ் து கிரிக்கெட் வெளயாட போனா இவனையு கூட்டிட்டு போவாரு ஆ இது போர் அடிச்சிச் சினா சண்டேலாம் கெளம்பிரும் இங்க யாரு இல்ல வெளையாட நானும் வரப்பான்ட்டு ஆபிஸ்கும் போகும் ஆ அங்கேயு போயிட்டு சுத்திட்டு இருந்துட்டு அவுக பிரெண்டும் அவருஞ் சுத்துவாரு து இவன கொண்டு போயி அந்த பயனோட விட்ருவாரு அவுங்க பையனோட
ஆத்தாடி
ஆ அப்டி விட்டு ட்டு ரெண்டு பேரும் சுத்திட்டு வரும்போது வீட்டுக்கு வந்துவா கரெட்டா
பரவாயில்லையே அப்டின்னா தா பரவாயில்லையே இங்க வெளியில கெளம்பனாலே இவனையும் கூட்டிட்டு போங்கன் ன்னா ஆத்தாடினு விட்டுட்டு போயிருவாங்க
ட பொறுத்த வரைக்கும் அது பிர ச்சன இருக்காது போ சாட்டடே சண்டேல கூட்டிட்டு போங்க கோயிலுக்குதா நா போனுன்னு வச்சிக்கோங்க அது கோயில வந்து உக்காந்துருக்க மாட்டா நமுத்தி எடுத்துருவானா அதனால அவங்கள்ட்ட கேட்டம்னா சரினு குடி இந்த மாரி கோயிலுக்கு போறே அப்டின்னானா கூட்டிட்டு போயிருவாங்க அந்த ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க ம் நம்மள கூட்டிட்டு போற இன்னா தா கொஞ்சோ இதா இருக்கும் அவன கூட்டிட்டு போனா ப்ரெண்டு வீட் ல வெளையாட உட்டுபுட்டு அப்டே இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்துட்டு வரலாம் இல்ல
செரி
ம் எனக் குமே பண்ணாருதா மொதல்ல பண்ணாரு அந்த ஆ அவுங்க இந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்க இல்ல நாங்க ரெண்டு பேர் பேசற மாரி குட்டிஸ் வெளையாடுற மாரி அவுங்க ரெண்டு பேரு பேசிக்கிட்டு இருக் க மாரி அப்பப்ப டிரான் ஸ்சர் ஆகும் அங்க உள்ளயே பக்கத்து பக்கத்துல ட்ரான்ஸ் சராகும் அது மாரி மாறி ட்டாங்க ம் அதனால ஆள் அதிகமா இல்ல
ம் ஆனா ஆனா ஃபோன் கான்டேக்ட்ல இருப்பாங்க தானே
இப்போ அந்தவா பாட்டே இந்த மாரி விசேஷோ அந்த மாரி பண்றது நமக்குதா லேங்குவேஜ் ஃபுல்லா தெரியாதே ம் அதனால கொஞ்சோ கொஞ்சோ பேஸ்
சேரி சேரி
பாத்து பேசுனோம்னா கொஞ்சோ நமக்கு ஏக்ஷன்லயே புருஞ்சிரும் ஆ அதனால மேக்சிமம்
உம் பைய உம் பைய தமிழ் நல்லா பேசுவானா
பேச மட்டுந்தா செய்வாங்க வீட்ல பேஸ் ரும்முல்ல பேஸ் ஸ்ச மட்டுந்தா தெரியு நல்லா பேசுவா எழுதெல்லாந் தெரியாதுல்ல ற்றலன் தெரியாது அங்க அந்த லேங்குவேஜ்ஜு வந் ந்து எழுத தெரியு படிக்க தெரியு அப் ஆ இது ட்டு அதுவாவே ஸ்டோரி எழுதுறது அந்த மாரிலா அது அந்த லேங்குவேஜ்ல தெரியு நம்ம எப்டி படிக் தோட்டி ஏன்சர் பண்ணிருவோ அந்த அளவு கு அந்த லேங்குவேஜ்ல டேலண்ட் இருக் குது ம் இதுலதா இன்னு வர் வர்ல ம்க்ம்
அது வ ஆ அது தள்ளி இருக்கறனால அப்டித்தா இருக்கு
பேசுறோம்ல ஆனா வீட்ல கண்டிப்பா அந்த தமிழ்தா பேசுவோ எல்லாரு ம் ஓக் சின்ன வயசுலருந்தே கார்டூன் சேனல் வந்து அந்த லேங்குவேஜ்ல போட்டுட் டு சேரி அப்பறோ பேசுவோ
அ ஓகேப்பா சேரி ஓகே பா
ம் ம்